ஹலோ வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா கம்லபீர்க்கீங்க
நா சூப்பரா இருக்கே கொஞ்சோ சோகமாவு இருக்கே
மேசேஜுஎனகு
ஒன்னு இல்ல இது எம் ஏ லாஸ்ட் செம் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துது அந்த எக்ஸாம் சென்டர் போட் ங்க எக்ஸாம் சென்டரு வீட்டல இருந்து த்ரீஹர்ஸ் போறதுக்கே த்ரீஹர்ஸ் ஆகும் மறுபடியும் வர்து அதுக்கு த்ரீ ஆர்ஸ்
இல்ல ந அது வந்து நம்ம கேட்க முடியாதா நம்ம எப்ப சொல்றது நம்ம இப்போ நம்ம சரௌண்டிங்ல தான அப்ளை பண்ணுவோம்
ஆனா அது யூனிவர்சிட்டி இல்லையா
ஆமா உ ஆமா ஓகே ஓகே ம் ட்ராவல்க்கே ப்ப அப்ப நீங்க ஏர்லி மானிங்கே எந்திரிச்சு ஆமா ம் ம்
எனக்கு இந்த டிராவலிங்கே டைம் போயிடுச்சுன்னா நா எப்டிப்பா படிக்கிறது
ம் என்ன பண்றது கண்டிப்பா
அதா யோசிக்கிற ட்ராவலிங்கே நா ரொம்ப டயர்ட் ஆயிடுவே
நா எறங்கறதுலயே உங்களுக்கு ஒரு இல்லா இவ்ளோ இதா இருக்கு ரொம்ப டயட் ஆயிடு இதுக்கப்புறோ நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு எக்ஸாம் எழுதுறதுலா ரொம்ப கஷ்டோ
ஆன ரெண்ட்ர மண் நேர எக்ஸாமுக்கு மூணு மண் நேரோ போறதுக்கு மூணு மணி நேர வரதுக்குன்னா ரொம்ப கஷ்டொ இல்லையா
ஆ ஓகே ஓகே
என்ன பண்ண போரன்னு தெரியல
இப்ப எப்பிடிங்குரிங்க ஆமா பண்ண இல்ல எப்பிடி மீன்ஸ் கரஸ்லாதானோ போட்டிருக்கீங்க
ஆமா கரஸ்ல தா
கரஸ்லதானா எப்பிடி எப்பிடி படிக்கிறீங்க நா ஆக்சுலா நா பி எஸ் சி முடிச்சுட்டு எம் எஸ் சி போடும் போது நா கரஸ்ல தா போடலான்னு இருந்தே அது நரி அது போய் ஜாயின் பண்ணிட்டே அட்மிஷன் எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறோ ஒரு கொஞ்சோ பிரண்டு கொஞ்சு ப்ராப்ளம்னால நா ஸ்டாப் பண்ணிட்டே செரி கரஸ்சுல போடலானா அப்படியே போட்டு இன்ன வரையு கரஸ்சுல போடவே இல்ல எப்பிடி படிக்கிறது நோட்ஸ் எல்லா எப்பிடி கலெக்ட் பண்றதுங்கறது அந்த இதுலயே நா பாதி படிக்காமே விட்டுட்டே
உம் நா ஃபஸ்ட் டிகிரி மட்டு தான்ப்பா ரெகுலர்ல போய் பண்ணே செகண்ட் பி எடும் எம் எடும் ரெண்டுமே வந்து
இது எதுக்கு நீங்க இதுல்ல நீங்க கோச்சிங்குள போனிங்கல்ல ட்ரெயின்னிங்கலா
அதுக்கு நா போனே இன்டன்ஷிப் போடுவாங்க அது ஒரு நைன்த் ஃபிவ்டி டேஸ்ஸோ ஹண்ரட் டேஸ் ஹண்டர் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் தா ஆமா எனக்கு வந்துட்டு இந்த பக்கத்துலயே தா கெடைச்சது பக்கத்துலேயே ஸ்கூல்ல வந்துட்டு கெடச்சதுனால எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்லயே கெடச்சது அது நா டெய்லியு போய்ட்ருந்தே அது பண்ணி முடிச்சாச்சு அது எவ்ளோ ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு இப்பதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
ப்ப எப்டி எனக்கு நானே சொன்ன இப்ப எம் எஸ் சி போடறதா இருந்தா கோட இப்ப நீங்க எப்டி நோட்ஸ்லா கலெக்ட் பண்ணி படி ச்சிங்க எக்ஸாம்ல எப்டி எழுதுனிங்க
எனக்கு நோட்ஸ்க்கு வந்து புக்ஸே நா வாங்கிடுவேம்ப்பா இங்க ஒரு ட்ரிப்ளிகேண் இங்க வந்து ஒரு புக் ஸ்டால் இருக்கு
ஓகே
ஆ அங்கேயே வாங்கி படிச்சிருவ ஒரு செம்முக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகு புக்ஸ் மட்
எல்லா புக்குமே
நா அங்கயே படிப்ப ஆனா சாட்டர்டே சாட்டர்டே காலேஜ்க்கு போவே ஆ அப்போ எல்லா கிளாஸ்
இல்ல எல்லாமே எப்டி படிக்க முடியுங்க்கா நம்ம படிக்கும்போது இம்பார்டன் கொஸ்டினு கொஞ்ச டாபிக் நல்லா கொஞ்ச இதா உள்ளதானே படிப்போ அதிகமா எல்லாமே படிக்க முடியாதுல அவ்ள இத மெமரில வெக்க முடியாதுல
ஓ அப்படி சொல்றிங்ளா அது எங்ளுக்கு வெப்பாங்கல்ல இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வெப்பாங்க அப்புற மாடல் இருக்கு அதெல்லா கண்டிப்பா நம்ம வந் து எழுதியே ஆகணு மாடல் எல்லா எங்ளுக்கு கம்பல்சரியா அது பண்ணியே ஆகணு அதோட அந்த மாடல் கொஸ்டின் பாத்திங்கனா நம்மளுக் ரொம்ப இம்பார்டன்டே குடுத்துருவாங்க அப்பவே நமக்கு ஒரு ஐடியா வந்துரு இந்த இது இந்த சேப்டர்லா இதுதா முக்யமானது சோ இத நம்ம படிச்சிடலா அப்டினு சொல்லிட் டு அந்த மாதிரி கொஞ்ச கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணும் போது அதோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா பாப்போல்ல ஆ அ மோஸ்ட்லி இந்த பி எட், எம் எட் ல பாத்திங்கனா ப்ரீவியஸ் கு இயர் கொஸ்டின்லயே வந்து எல்லாமே கவர் ஆயிடு அதெல்லாமே கொஞ்சம் படிச்சு முடிச்சிட்டாலே போது
நானு என்ன செய்யனு இப்ப போடற ப்ளேன் நா அப்பயே போட்ருக்கலா அப்டி அப்டியே அ ஒர்க் போனனால அதுக்கப்புறம் அந்த படிக்கிற ஒரு இதே இல்லாம போயிடுச்சு சரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்லா பாத்துட்டு நெக்ஸ்ட் இயர் பாத்துக்லாங்ற அளவுக் வந்துட்ட இப்ப கூட போடலானு பாத்தே ஆனா போடல
அப்படியா நா போடுங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியந்தா படிப்பு ம் ஆனா இப் போ ரொம்ப இப்ப வர்ற காலத்துலல்லா பாத்திங்கன்னா ஒரே ஒரு டிகிரி மட்டு நம்ம படிச்சிருந்தோனா அது அவ்ளோ வேல்யூ கெடையாது ரெண்டு மூணு டிகிரி நம்ம வாங்கிருந்தா தா நம்மளுக்கு நல்லது
ம் உண்மயே இப்ப ஒரு டிகிரிக்கு இங்க வேல்யூ இல்லதா ஆனா கா ரெகுலர்ல படிச்சா கூட ஓகே ஆனா கரஸ்ல படிச்சாலு வேல்யூ இல்லன் சொல்றாங்க அதுக்கே இப்ப பாதி வந்து சரி போடுமா வேணாமாங்கிற ஒரே ஆ இருக்கு எனக்கு ஆ சாப்பாடுல்லா என்ன பண்ணிங்க சாப்டாச்சா
என்னப்பா
என்ன டின்னர்ல்லா முடிஞ்சுச்சா
இல்ல இல்லப்பா நா வந்துட்டு டியூஷன் எடுக்கறே பசங்களுக்கு இப்போதா ஒரு நைன் ஓ கிளாக் தா பசங்க போனாங்க ஒம்போது மணிக்கு போனதுக்கப்பறமா அதுக்கப்பறமா தா நா உக்காந்து மாவ கலக்கி வச்சிருக்கே இன்னு கொஞ்ச நேர கழிச்சு கொஞ்ச நேர கழிச்சி இட்லி போடுவே இட்லி ஊத்தி வச்சிருவேம்ப்பா இப்போ இருக்கிற வெயிலுக்கு அடுப்பு முன்னாடி நின்னுட்டு தோசையெல்லா சுட்டிட்டு இருந்தோனா அவ்ளோதா நம்மளு சுடற மாதிரி
ஆமா கண்டிப்பா நம்மதா செய்யணு வேற யாரு செய்யவா
வேற விதி என்ன அதுதானே நம்மதா செஞ்சாக அதுக்காந்து தோசை சுட்டுட்டே இருப்ப ஏ மூஞ்சி அப்டியே கருக்கி போயிடு
ஆமா அது நமக்கே ரொம்ப இ நமக்கேரத்தையு சுட்டு தர மாட்டாங்களா உக்கார வச்சு சாப்ட மாட் இத வாங்கறது இது மாதிரி இருக்கு ங்க சொல்லுங்க சூப்பர் எல்லாரு சாப் முடிக்கிறதுக்குலே ஒரு இதாயிடு அப்ப நம்ம கடைசியா ஒக்காந்து ரெண்டோ ஒன்னோ போட்டு ப்போ அதுவுமே சாப்டவே வராது நாலா அப்டித்தா பண்ணுவே ய்யோ அடி ஒரு மாதிரி ஆயிடும்ல எல்லாருக்கு சாப்பாடு குடுக்கு போது ஓகே நம்ம சாப்டும் போது எனக்குல்லா ரொம் ரொம்ப இது என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடு நா சாப்டவே மாட்டே அதிகமா ஒரு தோச வச்சுட்டே ஒக்காந்துருப்பே
ம் அதுதா ஆனா ஏ வீட்டுல நா என்ன பண்ணுவேன்னா பஸ்டே நா ஊத்தி சாப்டுவே ஏன்னா அதுக்கப்புறமா நா உக்காந்துட்டு சுட்டுட்டே இருந்தன்னு வச்சுக்கோங்களே அது சுட்டு சுட்டு எனக்கு ஒரு மாதிரி போயிடு இந்த தோசையை நம் வேற சுட்டு சாப்பணுமா அப்பின்னு சொல்லிட்டு அதோட வந்து லாஸ்ட்ல ஊத்தும் போது நல்ல குண்டா ஊத்திருவே எல்லாமாவையு ஊத்திட்டு அந்த மாரி ஊத்துறது எதுக்கு நம்ம தானே கஷ்டப்பறோ நம்ம கஷ்டப்பட்டு தோசை சுர்றோ நம்ம ஒரு நல்ல தோசையா சாப்பிலானு சொல்லிட்டு நானே நல்ல முருகலா தோச சுட்டுட்டு
ம் இப்ப பாரு
அப்ப அதுதா பிராக்டிஸ் பண்றோ ஆமா அதுக்கப்புறமா தா யாராலு வந்து உக்காருங்க பாருங்க நா சாப்ட்டு தெம்பா எல்லாருக்கு தோச சுட்டு தரே ஐயோ தோசை சுர்றது ரொம்ப கொடுமைதா நம்மளுக்கு ஆமா கண்டிப்பா பண்ணுங்க பஸ்ட்டு நம்ம நம்ம வயிறு தா நம்ம
நமக்கு அப்பறந்தா எல்லாருமே ம் ஏ வாய்ஸ் கிளியரா சிஸ்டர் அ ஆ கேக்கு இல்ல வாய்ஸ் இல்ல வாய்ஸ் கிளியரா இல்ல பிரேக் ஆச்சு எடையில அதா சொன்ன
அப்படியா
ம் இல்ல வேலதா சாப்பணு சப்பாத்தி ரெடியாய்ட்ருக்கு போய் சாப்டுவோ நா எங்க அம்மா வீட்டுல இருக்கிறனால நம்ம ஒர்க் இல்லாம இருக்கு நாளைக்கு ஊருக்கு போயிருவே ஊருக்கு போனதுமே சொல் ஒறே ஒர்க்காதா இருக்கு
ஐயோ ரொம்ப கஷ்டம்ப்பா ம் நீ எல்லா மாமியார் வீ ல்லா பாத்துட்டீங்க இப்போ நால்லா ஏ மாமியார் வீட்டுக்குல்லா போண்ணேன்னா நா என்ன பண்ணுவன்னு தெரியல இன்னு பாத் இருக்காங்க மாப்பிள்ள பாத்துட்ருக்காங்க நம்ம அண்ணாரு ஆமா நம்மா இன்னு ல்ல ஆகட்டு ஆனதுக்கப் ப்புறமா நீங்க பெற்ற இன்பத்த நானு பெர்னு
மேரேஜ் ஆகலயா உங்களுக்கு அத்தா ஜாலியா இருக்கீங்க
ஜாலியாவ இருக்கே
ஆமா நீ மேரேஜ் ஆயி ப மேரேஜ் பண்ணி பாருங்க ஓகே நல்லா இருக்குல்ல லைஃப்பு பட் இதனால உ ஓர்க்வேற ஃபுல்லா நம்மளையே பாக் இந்த மாரி இருக்கு என்னையெல்லா எடுத்துக்கங்க நா கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்ட்ட தட்டையே கூட நா எடுக்க மாட்டே சீரியஸ்லீ
எங்க அம்மா சொல்லுவாங்க எ அக்கா வந்துட்டு இந்த மாதிரிதா சாப்ட்டு தட்டே எடுக்க மாட்டாங்க ஆனா அவங்க வீட்டுல வந்துட்டு எல்லா வேலையு அவங்க தா செய்ற மாதிரி இருக்கு அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க நீ இந்த வீட்டுலையே இவ்வள கஷ்டப்படுற இல்லம்மா உ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நல்லா சுகமா இருப்ப அப்டினு அப்டிலா ஒண்ணு கெடையாது மாமியார் வீடுனா யாரனாலு செஞ்சுதா ஆகணு அப்டின்ட்டு
ஒர்க் பண்ணி வேல பாத்தேதா ஆகணு வேற வழியே இல்ல நமக்கு வேற நம்ம வேணா நம்ம வெறு ஆள் எது வெச்சுக்ட்டாதா உண்டு
ம் ஆமாப்பா
ஏன்னா இப்ப தா சிக்ஸ் மன்ந்த் ஆகுது மேரேஜ் ஆயி நா ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டூ யேஸ் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கையோட்யே கல்யாணம் பண்ணி குடுத் துடாங்க இப்பதா ஆன் இருந்தாலு ஒரு கொஞ்சோ ரொம்ப கஷ் ட்டமா இருக் ஸ்டாடிங்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப அ ஒடம்ப்லா ரொம்ப பெயினா இருந்துச்சு இப்பிப்ப கொஞ்ச கொஞ்சோ ஓகே
ஓகே ஓகே ஓகே
பாத்துதா ஆகணு மத்தவங்க எல்லா பாக்குமோது ஆமா எ மாமியா வந்து நின்னுட்டே அவுங்க வேல பாத்துக்கிட்டே இருப்பாங்க நானா மதியானந்த்ல சாப்ட்டுனே போய் படுத் தூங்கிடுவே அவுங்க பாத்துக்கிட்டே என்னதா அதா தெர்ல அவுங்க எதாச்சி எதாச்சி நோண்டிகிட்டே இருப்பாங்க என்னங்க இவுங்க கொஞ்சங்கூட ரெஸ்ட் எடுக்கவே மாட்றாங்ளே அப்டினு நெ ன்ச்சிட்டு நா போய் படுத்துருவே அவுங்கதா மோஸ்ட்லி மத்தியானோலா சாப்பாட்ல்லா செஞ்சுருவாங்க எனக்கு செய் தெரியாதுங்கிறதுனால நா போய் பக்கத்துல நிண்டு கொண்டு எத்னா ஹெல்ப் பண்ணுவே அவ்ளதா
நீங்க என்னென்ன வேல எல்லா செய்வீங்க வீட்ல
நா வந்து எந்தச்சோனே என்னோட வேல முடிச்சுட்டு அந்த வீடு மட்டு கூட்டுவே பெருக்கிரு பெருக்கிட்டு டீ போட்டு வெச்சடுவே டீ போட்டு நா குடிக்க மாட்டே அவுங்க மூணு பேருக்கு மட்டு டீ போட்டு வெச்சுட்டு நா அப்புற எனக்கு மட்டு கால்ல அவுங்க யாருமே கால்ல பிரேக் ஃபஸ் சாப்ட மாட்டாங்க எனக்கு மட்டு நா கேப்ப கூ ராகி கூழ் இருக்குல அது வந்து தேங்கா பால் ஊத்தி செய்வே ஏன்னா எனக்கு அந்த அ வயிறு ரொம்ப எ கொஞ்சோ ஒரப்பதி காரோ அதிகமா சாப்பிட்றனா அதனால கொஞ்சோ ப ஸ்டமக் பெயின்ல விட்ருச்சு செரி இது சாப்பிடுவோன் சொல்லிட்டு அது மட்டு ரெகுலரா எடுத்துக்கிட்ருந்தே ஒர் டென் டேஸ் கிட்ட அப்புறோ நானு அத விட்டுட்டு அ பழைய சாதோ நைட்டே கொஞ் சமா தண்ணி ஊத்தி தண்ணி மட்டு குடிப்பே தயிரூத்தி அந்த மாரி சாப்ட்ட அவுங்க யாருமே கால்ல பிரேக்ஃபாஸ் சாப்ட மாட்டாங்க
ஓகே அது தப்புதானேங் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்டாம இருக்குர்து
நானு சொல்லி பாத்துட்டே செஞ்சு வெச்சு பாத்துட்டே வேஸ்ட்டா தா போது அதுக்கப்புற நா வந்து நா அவுங்க வந்து பழகிட்டாங்க இனிமேல் அவுங்க ஒண்ணு பண்ண முடியாது அவுங்க ஒரு பதினோரு அதா ஒரு பதினோர் மணிக்கெல்லா லன்ச் ம் ப்ரிப்பேர் பண்ண ர அ ஸ்டாட் பண்ணிற்றாங்க ஒன் ஒன் ஓ க்ளாக் ஒன் தேட்டிக்ல்லா சாப்டுற்றாங்க
வந் ஓ வேலைக் போய்ட்டு வந்துட்டு சாப்டுவாங்ளா
இல்ல அவுங்களோ வந்து ட ட்ரைவிங்ல்லா பண்றாங்க சோ எப்பல்லா கால் வருதோ அப்பல்லா போவாங் க இப்ப கரெக்டா கால்ல போறேன் சொல்ட்டு அப்டி கெடயாது எப்பப்பல்லா கால் வருதோ அப்பெல்லா கெளம்பிடுவாங்க மோஸ்லி நைட்ல வீட்லே இருக்க மாட்டாங்க எப்ப பாத்தாலு வெளியதா இருக்கே வெளியில தா இருக்க அப்டின்வாங்க
ம்
ம்
அப்போ நீங்களு எதாவ்து வேல பாக்லா
ம் நா பட்டனா எனக்கு இப்போ எல்லாருமே பேபி எதிர்பாக்றாங்க செரி அப்புற பாத்துக் லா அப்டின் நானு இருந்துட்டே ஆமா இப்ப ஒர்க்கு குள்ள ஒர்க்கு குள்ள போனா ம் அது செவன் மந்த் இப்ப ஸ்டாட் ஆயிருச்சி எ எல்லாருமே இப்ப ஊருக் வந்தா எல்லாரு அததா கேக்குறாங்க பஸ்டு என்னா பண்றது
ஓ ஓ ஆமா ஆமா
மேரேஜ் ஆகலனா ஆ மேரேஜ் ஆகலன்னு சொல் ஏன் பண்ணல ஏன் மாப்ள பாக்கல அதே ஊர்ல இருந்தாங்க வீட்டுலயே அப்டிதா இருக்கு என்னா பண்றது இப்ப மேரேஜ் ஆய்ச்சுன்னா சும்மாதா இருக்கியா சும்மாதா இருக்கியா இன்னு இவுங்க கெழவி எதா இப்பல்லா நீங்க எங்க எங்க ஊர பாத்தா வில்லேஜு தா என் எப்டி சொல்றது எங்கதுல மோஸ்ட்லி படிக்க வக்க மாட்டாங்கல்ல அப்டி இருந்து நானா வெளில போய் காலேஜ் போய் படுச்சனே மத்த பிள்ளைங்க க ஏன் கூட ப என்கிட்ட படுச்ச பிள்ளங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆயி இப்ப ரெண்டு பிள்ளைங்களோட இருக்காலுக நான்மட்டு தா இப்பதா கல்யாணம் பண்ணிருக்கே அப்டிங்கறப்போ அய்யோ அந்த அந்த ஒரு டூ இயர்ஸ் ஒரு ரெண்டு இருவத் ரெண்டு இருவத்
எல்லாருக்கு ஒரு பதினு பதினேழு பதினெட்டுலயே நடந்துடு
ஆமா படிப்பு முடுச்ச பிளஸ் டூ முடிக்கிறவங்கள சும்மா அப்பயே மேரேஜ் பண்ணிற்வாங்க அந்த பதினெட்டு வயசுக்காக வெய்ட் பண்ணிட்டு பண்ணி வச்சுறுவாங்க எனக்கு வந்து எங்க அம்மா வந்து எங்க அம்மா நா அப்டி கெடையாது படிக்கணு நம்ம தா இப்டி இருக்கோ பிள்ளையாச்சு படிக்கணு சொல்லிட்டு என்ன படிக்க விட்டாங்க நான தா நெக்ஸ்ட் டிகிரி போடாம விட்டுட்டே படுய்ச்சுட்டு நா டூ இயர்ஸ் ஒர்க்கும் பண்ணே ஒர்க் பண்ணனா அந்த பக்கத்துல இங்க சி பி எஸ் சி ஸ்கூல் ஒன்னு இருந்துச்சு ஆ போய்ட்டு ஜாய்ன் பண்ணி ஓகே ஆ நல்லா சேல்ரி ஓகே ம் சொல்லிட்டு போய்ட்டு நா போய்ட்டுருந்தே அதுக்கப்பறோ தா லவ் மேரேஜ்னால கொஞ்சோ வெயிட் பண்ண மாரி ஆய்ச்சு
ம் ம்
கே மேரேஜ் ஆய்டு இப்பதா ஓகே அதுக்கப்பறோ சேர் நெக்ஸ்டு அவுங்க அங்க எது நா ஒர்க் பாக்கறேன் வை